கேக்குது கேக்குது.
ஓகே. குடும்பம் அதான் டாபிக் ஓகே. அதாவது வந்துட்டு குடும் பம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து தனியா இருக்கிறது வந்துட்டு கெத்துக்கு வேணா சொல்லிக்கலாம் நம்ப வந்துட்டு தனியா இருக்லா யார் துணையும் தேவை இல்ல அப்டின்றது. ஆனா வந்து குடும்பமா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லது கெட்டது ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா கூட வந்துட்டு நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு வந்து துணையா நிக்கும். அதனால எனக்கு பொறுத்த வரையும் வந்துட்டு எப்பவுமே ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இம் பார்ட்டன்ஸ் குடுப்பேன். அஹ் அப்பா அம்மா அஹ அதாவது வந்துட்டு கல்யாணம் ஆனா கூட சரி அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அதே போல வந்துட்டு அஹ் கல்யாண ஆனாலும் அந்த புருஷன் குடும்பத்தையும் வந்து மதி மதிக்கிறது அது போல வந்துட்டு நம்ம எல்லாரும் வந் துட்டு என்ன சொல்றது ஒரு குடும்பமா வந்து நம்ம கூடி வாழ்ந்தாதான் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி எல்லாரருடைய சப்போட்டும் நம்பலுக்கு தேவை என்னதான் ஆயிரம் பிரச்சன இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள வந்துட்டு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஆனா அதாவது காலையில ஒரு சண்டை போட்றோ அப்டினா அது ஈவினிங்கே அதை வந்து மறந்துடணும் அவ்வளவுதான் அதுக்கப்பறம் திரும்ப எல்லாரும் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி திரும்பவு பேசுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது குடும்பமா வந்து உட்காந்து சாப்பிடுறது எனக்கு வந்துட்டு தனியா உட்காந்து சாப்படுறதை விட எல்லாரும் வந்துட்டு ஒன்னா அ உட்காந்து சாப்பிடறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு ஒரே எ ஒரு பொண்ணு தான் எங்க அப்பா அம்மாக்கு. அதனால. ஆமா அதனால வந்துட்டு எனக்கு என்னன்னா அஹ் எனக்கு அதிகமா என கூட வந்துட்டு கூட போறக்காதவங்க யாருமே இல்லாதனால எனக்கு வந்து ட்டு என்னனா. அ யாருன்னா என் கூட இருக்கணு எல்லா எப்பமே யாருன்னா கூட இருக்குணு அப்படின்ற மாரி நா வந்து அந்த பெர்சன்கே வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் குடுப்பேன். அதனால எங்க அப்பா அம்மாாவாகட்டும் யாராகட்டும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன் எப்பவுமே. நீங்க
இந்த குடும்போ ஆமா நீங்க சொல்றது கரெக்ட தான் இந்த குடும்போ அப்படிங்கறது வந்து ஒரு. ஒரு அதாவது எப்படி சொல்றது மனிதன இனம் சொல்லுவாங்கல்ல அதாவது ஹூமன்ஸ் இவங்களோட ஒரு பேசிக் கே இதுதான் அதாவது சொசைட்டியோட அஹ் ஹ் ஒரு குடும்பம்னு சொல்ல முடியாது ஒரு குடும்பம் வந்து ஒரு ஒரு ஒரு அம்பது குடும்பம் இருக்குன்னா அது ஒரு சொசைட்டி ஒரு ஒரு ஊரு அப்படின்னு சொ ல்வோம் சோ மினிமம் அதாவது ஒரு ஒரு நாடு இந்த மாரி நம்ம நாடு மட்டும் இல்லை உலகமே வந்து ஒரு குடும்பத்துக் குடும்பம் தான் வந்து பேசிக்குது சொல்லுவாங்க நா வந்து இந்த சின்ன அதாவது ஒரு இந்த மனிதர்கள் வந்து உருவான டைம்லலா வந்து ஒரு ஒரு ஆளு ஒரு ஒரு ஒரு ஹியூமன் ஒரு ஜென் ஒரு லேடி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை உருவாக்குறாங்க சோ அந்த ஃபேமிலி தான் அந்த மாதிரிதான் அவங்களோட ரூட்டா தான் இருப்போம் நம்ம டி என் ஏ எதுவா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நம்ம அப்படிதான் இருப்போம் சோ அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு அவங்க ளோட குழந்தை அந்த ஃபேமிலிங்கற ஒரு அமைப்ப வந்து உருவாக்குனதுனாலதான் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி அடிச்சு கொல்லாம வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாது இப்ப இப்ப ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு குழந்தைங்கன்னா அவங்கள வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம மாறி மாறி சண்ட போட்டு நம்மள வந்து ஹர்ட் பண்ணிக்க வந்து இந்த ஃபேம்லியு வ வந்து அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த காலத்துல ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஹூயூம் இப்பம் விலங்குகள எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு அங்க இருக்க இது ரெண்டு என்ன பண்ணும்னா அந்தப் பெண் விலங்கு வந்து ஒரு குழந்தை பெறந் அப்டிங்கறப்ப வந்து இந்த பெண் விலங்கு வந்து அந்த பூனைகள குட்டிகள உள் உள் அந்த தாய்பாசத்தை மறந்து திரும்பவும் அந்த ஆண் பூனைகளோட பேய் சேர்ந்துருக்கும் சோ இத் இத வந்து இது வந்து மனிதர்களுக்குமே இருந்துதாம் அந்த காலத்துல அப்ப வந்து ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு ஒரு ஆண் வந்து ஒருப் பெண்ண வந்து கொல்றான் அப்டின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஹியூமன்ஸ்ங்கிற ஒரு ஒரு மனி இது அந்த இதே இல்லாம போயிரும் சோ அத வந்து நா அத வந்து இரு க்க கூடாது இந்த மாரி வரக்கூடாது மனிதர்கள் விலங்குகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு அப்டிங்கறதுனாலதான் இந்த குடும்பம்னு ஒன்னா உருவாக்குனாங்க சோ குடும்பம்னா இந்த குழந்தைங்க அவங்களோட அப்பா அம்மா இவங்க வந்து ஒரு ஃபேமிலியா தான் இருக்கணும் இன்னொன்னு அவங்கதான் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் அப்டிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவங்க வந்து உருவாக்குனதா வது வந்து இதுதான் பேசிக்கா குடும்பம் வந்து வந்ததுக்கான இது அப்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து வந்து ஹூயூமன்ஸு ஸ்டாட்டிங்க்ல ல்லாம் ஹியூமன்சுமே அந்த மாரிதான் இந்த அந்த ஒரு உ குணத்தோட தான் இருந்தாங்களாம் அதாவது குழந்தைங் சொந்த குழந்தைங்களையே கொன்றுவாங்க கொன்னாதான் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த லேடி வந்து அவங்களுக்கு அந்த தாய்மை உணர்வு இருக்காது அப்டிங்கற ஒரு இது வந்து அந்த மனிதர்களுக்குமே இருந்துது அது வந்து மாறுனதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த குடும்பம் தான் சோ அந்த மாதிரிதான் குடும்பம் வந்ததா வந்து ஒரு புக்ஸ்ல வந்து நான் படிச்சேன் அது பாக்கும்போது ஓஹ் இப்டியெல்லாம் இருக்குதா அப்டின்னு தோணுச்சி ம பூனைகள் வந்து நான் பாத்திருக்கேன் பூனைகள் வந்து அதோட சொந்த அ குட்டிகளையே வந்து கொண்ரும் ஆஹ் அந்த ஆண் பூனை வந்து கொன்ரும் ஆஹ் அது வந்து இரு க்கு அது இப்போ அ மனி வில் அதான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்டிங்கிறது அந்த குடும்பம் வந்து நம்மள வந்து ஒரு எப்டி சொல்றது ஒரு ஒரு மெச்சுவரா ஒரு ஒரு ரெஸ் பான்சிபிள் பெர்சனா நம்மள வந் து மாத்துனது வந்து இந்த குடும்பம் தான் ஒரு ஆண் வேலைக்கு போறான் ஒரு பெண் வேலைக்கு போறா எதுக்காக அவங்க குடும்பத்த வந்து ப்ரொடெக்ட் பன்னிக்குறதுக்காக தான் அவங்க கொழந்தைங்கள பாத்துக்குறதுக்காக அவங்க சார்ந்திருக்குறவங்கள பாத்துக்கிறதுக்காக சோ ஒரு ரெஸ்பான்சிபிளா நம்மல வந்து அது மாத்திடுச்சி இல்லியா நம்ம வந்து இப்ப யாரோ ஒரு குடும்பத்துக்காக நம போய் ஒழைக்க போறது இல்ல அவங்களும் நம்மளுக்காக வந்து பண்ண போறது இல்ல பட் நம்ம குடும்பத்த நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கற வந்து அஹ் ஒரு இது வந்து வந்துருச்சு அது வந்து அந்த காலத்துல அந்த அது விதச்சவங்க யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல கான்செப்ட்னால நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து இவ்ளோத்துக்கு டெவலப் ஆயி குடும்பத்த வந்து அவங்க வந்து பாதுகாத்துப்பாங்க யாருக்காகவும் குடும்பத்த வந்து வித்து விட்டு குடுக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு அந்த பிளட்லயே அப்டியே ஊறி வந்துருச்சு அந்த ஜீனாவே அப்டி ஒரு ஒரு தலைமுறைக்குமே அது போகுது அஹ் அது வந்து நமக்கு அது யாரு என்ன பண்ணாலுமே அது வந்து நம்மளால வந்து ஹ்ம் நம் நம்மளையு குடும்பத்தையு வந்து பிரிக்க முடியாது லைக் அந்த பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்டின்னு சொல்ற மாதிரி தான் அஹ் அஹ் நம்ம எதுவு பண்ணாட்டாலு நம்ம கூட சார்ந்த நம்ம சொத்த ரத்த சொந்தங்கள் நம்மள பெத்த அம்மா அப்பா இவங்களல்லா நம்ம வந்து ஏதாவ்து சொ சொன்னாலும் அது நமக்குந்த ஒடனே அது வந்து நம்மள மறந்துருவோம் அப்டின்னு மறந்துருவோம் நீங்க சொன்ன மாரி அத விட்டுருவோ விட்டுருவோ இதே வந்து நமக்கு பிடிக்காதவங் வங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்றாங்கன்னா நம்ம வந்து அத வந்து ஒரு வெஞ்சன்ஸ் மாரி வச்சிப்போம் ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கெடையாது சோ அது வந்து நமக் கு வந்து ஒரு ஒருமாரி வரிப் அவுங்க பிடிக்காது அவங்ககிட்ட பேச மாட்டோம் அந்த மாரி இருப்போம் சோ குடும்பத்துக்குள்ள ஏதாவது வரும்போது அது நம்ம வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம் அது வந்து அதுதான் அந்த ஹூயூமனோட நேச்சர் உம் அதுதான் இப்போ குடும்ப குடும்பம் வந்து எப்பவுமே இந்த மாதிரிதான் போகும் நம் நம்ம இண்டியா இண்டியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கு
ஆமா செரியா சொன்னீங்க அஹ் நீங்க சொன்ன அந்த விலங்குகளுடைய இதெல்லா வந்து புதுசா இருக் துது நல்லா இருந்துது கேக்க அதாவது வந்துட்டு அஹ் இப்ப வந்துட்டு ஆஹ் அப்போல்லா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பமா இருப்பாங்க அப்ப ஒரு வீட் கீழியே வந்துட்டு ஒரு இருவது முப்பது பேரு கிட்ட இருப்பாங்க அப்ப ஏன்னா வந்துட்டு அந்த காலத்துல வந்து ந்து நம்ம ஆயா தாத்தா பா பாட்டி காலத்துலல்லா வந்து எப்டின்னா ஒரு வீட்லயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஆஹ் அவங்களுக்கே ஒரு ஆஹ் பத்து பசங்க பன்னெண்டு பசங்கல்லா வந்து பெத்துப்பாங்க அப்ப அவுங்களுடைய பசங் ங்க அவுங்க கல்யாணத் துக்கப்புறம் அந்த பேர பசங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கும்போது அது ஒரு மாரி ஜாலியா தான் இருக்கு என்னன்னா ஒரு அந்த லேடிஸ் கூட வந்துட்டு எல்லா ஆண்கள் தான் வந்துட்டு அந்த காலத்துல வேலைக்கு போவாங்க லேடிஸ் எல்லா வந்துட்டு வீட்டுல உக் காந்து வீட்டு வேலைகள்லா பாக்கும்போது எல்லாரு வந் து ஒரு ஒரு வேலைய வந்து பொறுப்பெடுத்து வந்து பண்ணிப்பாங்க அப்போ வந்து பேச்சி அது அதுவந்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு எல்லா வேலையு செய்யு போது ஒருவொருத்தவங்க ஒரு ஒரு வேலை செய்யு போது அதுல ஒரு சண்டை சச்சரவு ஏற்படாது சப்போஸ் ஏற்பட்டாலுமே அது வந்துட்டு அந்த பெரியவங்க வந்து அதை தீர்த்து வெச்சிருவாங்க அந்த மாதிரிதான் வந்திருந்தது ஏன்னா வந்துட்டு அந்த குடும்ப அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ்னா அந்த பெரியவங்க வந்துட்டு அஹ் வீட்டுல இருக்கு போது அவங்கதான் வந்துட்டு இல்ல அதாவது என்ன சண்டை நடந்தாலு சரி புருஷன் பொண்டாட்டி வந்து சேர்ந்துதான் வாழனு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டு குடுத்ததுனாலதான் அந்த குடும்பம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வந்துட்டு இருக்கு அந்த குழந்தைங்க எப்படி நம்ம வளர்க்கணு அஹ அதாவது அப்பா அம்மாக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தைங்க எப்படி வளர்க்கணு அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்துட்டு வெளியே போயிட்டு வராங்க அவங்களுக்கு வந்துட்டு நல்லது கெட்டது எல்லாமே நம்ம சொல்லிகொடுத்து வளர்க்கணு அப்படின்றது வந்துட்டு அவங்க பொறுப்பெடுத்து வந்து பண்றாங்க அப்போ அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப இம்பார்டன்ட் நம்ம லைப்ல அவங்க நம்மளை வந்துட்டு நல்லா வளர்த்தாதான் நம்ம வந்துட்டு நம்ம பசங்களை வந்துட்டு நல்லா வளர்க்க முடியும் அந்த மாதிரி வந்து குடும்பம் நம்ம தாத்தா பாட்டிகள் வந்துட்டு அந்த பேர பசங்களை வந்து கொஞ்சுறது து அதெல்லாம் வந்துட்டு அந்த லீவ் விட்டால்லா பாருங்கள அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போயிடுவோம் போயிட்டு அந்த வெகேஷனை வந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றது அதெல்லா வந்துட்டு ஒரு ஜாலியா இருக்கு அந்த தாத்தா பாட்டினாலே வில்லேஜ் சைட்ல தான் இருப்பாங்க அந்த வெளிய அதெல்லா பாக்கு போது நாங்களா போய் பம்பு செட்லல்லா வந்து குளிச்சுட்டு வருவோ சின்ன பசங்களா இருக்கு போது நானு என்னுடைய கஃசின் எல்லாருமே வந்துட்டு ஒன்னா சேர்ந்து எங்க பெரியப்பா கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போய் எல்லாரையு வந்து ஜாலியாக அந்த கொஞ்ச நேரம் விளையாட விட் விட்டு அங்க அந்த வயல் வரப்புல தான் வந்துட்டு நடந்து வருவோம் அதெல்லா ஒரு ஜாலியா இருக்கு இப் இப்போ கூட இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு வந்துருச்சு எல்லாம் வந்துட்டு வேலைக்கு போறது எல்லாம் வந்துட்டு அவுங்கவுங்க குடும்பத்த பாக்குறது கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் அவுங்கவுங்க லைஃப் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால குடும்பம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷ்யோம் அது வந்துட்டு நம்ம வந்து தக்க வச்சுக்கணு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து பிரிஞ்சிடக்க கூடாது எப்பவுமே பிரச்சனைகள் வர செய்யும் ஆனா வந்துட்டு நம்ப கூடி வாழணும் அந்த ஒரு சந்தோஷோ வந்துட்டு ஆ அது கெடைக்காது அது நெறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதனால வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து ஆ அந்த உறவ வந்து விட்றக்கூடாது எந்த உறவா இருந்தாலும் செரி ஆ ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் செரி அப்பா அம்மாவா இருந்தாலும் செரி யாரா இருந்தாலும் செரி நம்ம வந்துட்டு ஒரு தூரத்துல போனா கூட அந்த டச் வந்துட்டு எப்பவுமே இருக்கணு அந்த ஒரு அன்பு வந்து எப்பவுமே இருக்கணுன்னு நனைக்கிறே
ஆமா ஆமா டைம் முடிஞ்சிருச்சு நனைக்கிறேன் ஓகே முடிச்சுக்கலாம் ம் நன்றி